நல்லாருக்கே நீங்க இருக்கிறீங்க
நானு நல்லாருக்கே இன்னைக்கு நம்ம குடும்பத்த பத்தி ப தெரிஞ்சுக்கலா இப்ப ஒரு மனிதனுடைய சமுதாயத்தின் அடிப்படையின் அழகே பாத்தீங்கனா குடும்பொ அப்டின் தா சொல்லுவாங்க அப்ப ஒரு கொழந்த பெறந்து அவன் ஒரு நல்ல மனுஷனா உருவாகறது பத்தி ங்கனா குடும்பத்துல தா அதுவு பள்ளி தா அந்த கொழந்தைக்கு முதல் குடும்பொ அப்டினே சொல்லுவாங்க அங்கதா அந்த கொழந்தைக்கு அன்பு பாசோ ஒழுக்கொ பொறுப்பு பண்பு மரியாதை இது போன்ற வாழ்க்கை மதிப்புகளை எல்லாமே மனிதன் க கற்றுக்கூட எடம் கத்து தெரிஞ்சுக்க கூடிய எடமா தா இருக்குது குடும்பத்துல அதனாலதா குடும்பன்றது வெறு உறுப்பினர்களுடைய கூட்டம் மட்டு சொல்ல முடியாது அது மனிதனுடைய வாழ்க்கைனுடைய அடித்தளனே நம்ம சொல்லலா முக்கியமா ஒரு குடும்பம் அப்டின் பாத்தீங்கனா கணவன் மனைவி கொழந்தை மட்டு இல்ல பிற உறவினர்கள்லா சேந்து வாழ சமூகமேதா ஒரு குடும்பம் அப்டின்ட்டு சொல்லலா அப்டி குடும்பன்றது என்னன் பாத்தீங்கனா ஒரு அன்பின் இருப்பிடமா இருக்குது பாதுகாப்பின் மையமா இருக்குது ஒழுக்கத்தின் பள்ளியா இருக்குது பண்பாட்டின் கலஞ்சியமா இருக்குது சமூகத்தின் ஒரு அடிப்படை அலகாவு இருக்குது ஒரு மனிதனுடைய குணநலன்கள் அவனுடைய சிந்தனைகள் அவனுடைய பழக்க வழக்கங்கள்லா பெரும்பாலு பாத்தீங்கனா குடும்பத்துடைய மூலமாதா அவனுக்கு உருவாகுதே அப்போ ஒரு குடும்பத்துடைய தோற்றன் பாத்தீங்கனா ஒரு மனுஷனால தனித்து வாழ முடியாதவன் பாதுகாப்பு இந்த உணவு பாசோ மற்றும் இந்த சமூக சமூக தேவைகளுக்காகலா பாத்தீங்கனா ஒரு மனுஷன வந்து ஒரு குழுவாக வாழ மொதல தொடங்குறா அதுக்கப்ற காலப் போக்குல தா பாத்தீங்கனா ஒரு திருமண முறைன்றது ஒண்ணு உருவாவுது அந்த திருமண உ உறவுக்குள்ள போனோனே கணவன் மனைவி இது போல உரவு உருவாகுது அடுத்தக்கடுத்தது கொழந்த பிறந்து அதுக்கப்ற குடும்ப அமைப்புகள் வளர்ச்சி பெறுது இதுதா ஒரு குடும்பத்துடைய தோற்றமா கருதப்படுதுன் நம்ம சொல்லலா அதே மேரி குடும்பத்துடைய ஒரு முக்கியத்துவம் அப்டின் பாத்தீங்கனா அன்பின் மையம் தான் முக்கியமா சொல்லணுமே ஒரு உண்மையான அன்பும் பாசமும் கெடைக்கும் எங்க கெடைக்கின் பாத்தனா அது குடும்பத்துலந்துதா கண்டிப்பா கெடைக்கு ஒரு கொழந்த தவறு செய்துனா அத பெற்றோர்கள் வந்து அத தண்டிக்காம முதல்ல மன்னிச்சு அதுக்கு வழிகாட்றாங்க இப்டி இருக்கணுப்பா இத செய்யக்கூடாதுப்பா அப்டின் அந்த கொழந்தைக்கு எடுத்து சொல்றாங்க அடுத்து பாத்திங்னா இந்த பாதுகாப்புன் சொல்லலா ப்ப உடல் மனோ மற்றும் பொருளாதார பாதுகாப்பு எல்லாமே யார் வழங்குதுனா இந் இந்த குடும்பம் தா நம்ளுக்கு வழங்குதுன் சொல்லலா அது மட்டு இல்லாம இந்த குடும்பத்துல தான் ஒழுக்கத்த கற்பிக்க கூடிய இடமாவு இருக்குது நல்ல பழக்க வழக்கங்கள் மரியாதை போன்றவற்றை எல்லா குழந்தைகளுக்கு குடும்பத்தலந்து தா கத்து தராங்க இப்ப நல்ல பழக்கழக்கனா க சே ஒரு கொழந்த சாப்டும்போது கை கழுவிட்டு சாப்டணு சாப்ட்டு முடிச்சதுக்கப்ற தட்டு எடுத்துட்டு போயிட்டு வெளில வைக்கிணு சாப்டும்போது சிந்தாம சாப்டணு இப்டினு குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள சொல்லி குடுக்றது மரியாதைன்ற போது வீட்டுக்கு யாராது உறவினர்கள் வராங்கனா வந்தவங்கள வரவேற்கணு அவங்க வந்த உடனே தண்ணி எடுத்து மொதல குடுத்து உக்காருங்க அப்டின் மரியாதையா அவங்கள நடத்துறது இது போல நேர்மைனா எந்த எடத் துலியு தப்பு பு பண்ணா மன்னிப்பு கேக்கணு அத விட்டுட்டு அது வந்து நா தப்பு பண்ணல நின்னுகிட்டு அவங்க வந்து எடுத்து பேசக்கூடாது இந்த மரி ஒரு ஒரு நல்ல பழக்கத்தையுமே வந்து குடும்பத்துலந்துதா கண்டிப்பா சொல்லி தராங்களே அதே மாி ஒரு சமூக வளர்ச்ச ச்சி ன்றப்போ ஒரு மனுஷ வந்து சமூகத்துல எப்டி நடந்துக்க முடியும்பது அந்த குடும்ப தா அவனுக்கு சொல்லித்தருது இப்ப குடும்பத்த பத்தி ஒரளவுக்கு நா எனக்கு தெரிஞ்சத உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டு ட இப்ப குடும்பத்துலே பாத்தீங்கனா தனி குடும்பம் கூட்டு குடும்பனு இருக்குது அதுல தனி குடும்பத்த பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க சகோதரி
ஆ இதோ சொல்றே நீங்க சொன்ன மாதிரி குடும்பொ அப்டினா அதுல எல்லா இருக்கணு அன்பு அரவணைப்பு பகிர்வு எப்டி நடந்துக்கடணு எப்டி இருக்கணு அதெல்லா நீங்க சொல்றது மூலமா நா நெறைய கத்துக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டே இப்போ நா குடும்பத்துல தனி குடும்போ கூட்டு குடும்பத்துல தனி குடும்பத்த பத்தி நா சொல்றே என்னுடைய கருத்த
சரிங்க
தனி குடும்பொ அப்டின் சொன்னா பெற்றோர்களுக்கு அவருடைய குழந்தைகளுக்கு மட்டு சேந்து வாழும் குடும்ப அமைப்பாகும் இன்றைய காலத்துல குடும்ப முறை அதிகமாக காணப்படுகிறது அதுல தனி குடும்பொ அப்டினா முன்னொரு காலத்துல கூட்டு குடும்ப தா அதிகமாருந்துச்சு அதாவது தாத்தா பாட்டி மாமா அத்தை என அனைவரும் ஒன்றாக வாழ்ந்தனர் ஆனா இப்போது வேல கல்வி நகர வாழ்க்க போன்ற காரணங்களால கணவன் மனைவி மற்றும் குழந்தைகள் மட்டும் வாழும் முறை என்ன செஞ்சிருச்சு அப்டினா அதிகரித்துருச்சு இதுதா தனி குடும்பம் சோ தனி குடும்பத்துல அப்டின் நம்ம பாத்தோ அப்டினா நறைய நன்மைகள் பாக்கலா அதாவது சுயமா முடிவெடுக்கு சுதந்தரம் சுதந்திரம் அதாவது குடும்ப உறுப்பினர்கள் தங்களுக்கு தேவையான முடிவுகளை எளிதாக எடுக்க முடியும் தனி உரிமை அதிகம் குடும்ப விஷயங்களை வெளில பகிராம அமைதியா வாழவு வாழ முடியும் பொறுப்புணர்வுகள் பெற்றோரும் குழந்தைகளும் தங்களுடைய வேலைகளை தாங்கே தாங்களே செய்ய கற்று கொள்கிறார்கள் தனி குடும்பத்துல குழந்தைகளு என்ன பண்றாங்க அப்டினா அதிக கவன பெற்றோர்கள் வந்து குழந்தைகளோட படிப்பு ஆரோக்கிய அதுல எல்லாத்தலயுமே தனியா கவனம் செலுத் முடியு இதெல்லா அப்டின் பாத்தனா தனி குடும்பத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் இப்ப தனி குடும்பத்துல என்னென்ன குறைகள்லா இருக்கு அப்டின் பாத்தோ அப்டினா பெரியவர்களோட அனுபவம் வந்து குறை குறைவாகருக்கு ஏனா நம் தனி குடும்ப ங்கறது அம்மா அப்பா ஆ நம்மளுடைய அக்கா தம்பி மட்டு தா இரு க்கு இப்போ வந்து கூட்டு குடும்பொ அப்டிங்கம்போது எல்லாரு சேந்து இருப்பாங்க சோ தனி குடும்பத்துல வந்து நறைய வந்து நம்ளால என்ன பண்ண முடியாது அப்னா பெரியவங்கட்டருந்து கத்துக்க முடியாது பெரியவர்களோட அனுபவம் வந்து குறைவாருக்கு தாத்தா பாட்டி வந்து அருகில இல்லாதனால அவங்களுடைய அனுபவமு குழந்தைகளுக்கு குறையு அவசர காலங்கள்ல உதவி உதவி குறையு அதா உடல்நலம் நமக்கு பாதிக்கப்பட்ருந்துச்சு அதுல ஏதாச் சிக்கல்ருந்துச்சு அப்டினா குடும்ப ஆதரவு இல்லாமருக்கு குழந்தைகளுக்கு அப்டின் சொல்லிட்டு தனி தனிமை உணர்வுருக்கு அதா சகோதரர்கள் அது பெரிய குடும்ப உறுப்பினர்கள் அந்த மாரி இல்லாம தனிமை வந்து ஏற்படலாம் சோ அனைத்து பொறுப்பு என்ன பண்ணு அப்புனா பெற்றோருக்கே அப்டிங்ற மாரி ருக்கு வீட்டு வேல குழந்த பொருளாதாரம் எல்லாருமே எல்லா நம்ம பெற்றோரே பேரன்ட்டே கவனிக்கற மாரிருக்கு சோ இன்றைய சமூக வாழ்க்கைல அப்டினா வேகமான வாழ்க்கைல வேலைவாய்ப்பு நகரமயமாக்கல் ஆகியவற்றாலு தனி குடும்ப தா என்ன செய்யுது அப்டினா அதிகரித்து வருகிறது ஆனா இருப்பினு செல உறவுகள் என்ன பண்ணுவாங்க அப்டினா அவங்கள விட்டு வெலகாம பெரியவர்களோட வந்து என்ன பண்றாங்க அப்புன்னா தொடர்புல இருந்து அவங்களுடைய குடும்ப உறவ வந்து வலுப்படுத்துறாங்க தா கூட்டு குடும்பம் நல்லதா என்பது முக்கிய இல்ல குடும்பத்துல என்ன இருக்கணு அப்புனா அன்பு இருக்கணு புரிதல் இருக்கணு மரியாதை இருக்கணு ஒற்றுமை இருக்கணு இதுதா முக்கியோ அது எந்த குடும்பமாருந்தாலு சரி ஒருவருக்கு ஒருவர் அது ஆதரவாக இருந்தா அந்த குடும்பம் வந்து சிறந்த குடும்பமாருக்கு நீங்க என்ன நெனைக்கிறீங்க கூட்டு குடும்பத்த பத்தி
கண்டிப்பா ரொம்ப அருமையான ஒரு கேள்விய கேட்டீங்க இப்ப குடும்பன்றதே பாத்தீங்கனா மனிஷனுட சமூகத்தின் அடிப்படையா அமைதுன் சொல்றாங்க அப்ப குடும்பத்துல பாத்தீங்கனா பல வகை கண்டிப்பா இருக்குது அவற்றுல மிக முக்கியமானதுன் பாத்தீங்கனா நம்மளுடைய பாரம்பரிய மிக்கதுமான கூட்டு குடும்ப அமைப்புனே நம்ம சொல்லலா நம்முடைய தமிழர் ப பண்பாட்டில் பாத்தீங்கனா இந்திய கலாச்சாரத்திலும் சரி கூட்டு குடும்பம் வந்து ஒரு உயர்ந்த வாழ்க்கை முறைய தான் கருதப்படுதே அந்த கூட்டு குடும்பத்தல தா பாத்தீங்கனா ஒரு அன்பு ஒற்றும தியாகம் பொறுப்பு அந்த பரஸ்பர உதவி போன்ற நறைய பண்பெல்லாம் வந்து வளர்ந்து அந்த அமைப்பே அந்த கூட்டு குடும்பமமா இருக்குது இப்ப கூட்டு குடும்பத்துல நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்னா தாத்தா பாட்டி அம்மா அப்பா சித்தி சித்தப்பா மாமா மா மாமி இந்த மரி பல உறவுகள்லா அதுல இருக்கு அப்ப தலைமு தலைமுறையினரா ஒன்றாவே வாழு ஒரு குடும்ப அமைப்பாவே அது இருக்குது அதே மாரி பாத்தீங்னா பல தலைமுறைகளை சேர்ந்த ஒரு குடும்ப உறுப்பினர்கள் தா ஒரே வீட்டில் அல்லது ஒரு நிர்வாக ஒரு நிர்வாகத்தை வின் வாழ்வத்தா கூட்டு குடும்போ அப்டின்னு சொல்லுவாங்க இப்ப கூட்டு குடும்பத்துடைய தோற்றோ அப்டின் பாத்தீங்னு வெய்ங்க ப ப அந்த காலத்துலா பாத்திங்ன்னா மனிதர்கள் வந்து தனித்தனியாலா வாழல வேட்டையாடுதல் இல்ல விவசாயோ கால்நட வளர்ப்பு இது போன்ற தொழில்கள்லா செஞ்சி குடும்ப உறுப்பினர்கள் வந்து ஒத்துழைப்பு அவுங்களுக் தேவைப்பட்டுச்சி இதனாலதா அனைவரும் ஒன்றாக வா ஒன்னா வாழ்ந்தாங்க இல்ல சொத்துக்கள் பொதுவா இருந்துச்சி இல்ல வருமானல்லா பகிரப்பட்டுச்சி இது மென்ந்ததா கூட்டு குடும்ப முறையா உருவானதே அப்புறோ தமிழ் உடைய சமூகத்துல கூட்டு குடும்போ அப்டின்றது பாத்தீங்கனா குடும்ப ஒற்றுமைய வந்து ரொம்பவே அவுங்க மதிப்பாங்க பெரியவங்க கிட்ட ரொம்ப மரியாதையா நடந்து இருப்பாங்க அதே மேரி உறவுகள் வந்து பிரியக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருப்பாங்க சங்க காலத்துல பத்தீங்கனா இலக்கியங்கள குடும்ப ஒ ஒற்றுமை இல்ல உறவு இந்த பாசோ இது எல்லாத்திமே ப த்திங்கன்னா இந்த எடத்துல குறிப்பிட்ருப் பாங்க கிராமங்களிலுமே பல குடும்பங்கள் அ ஒரே வளாகத்துலதா அவுங்கல்லா வாழ்வாங்களே கூட்டு குடும்பமா அதுமே கூட்டு குடுத்துல அமைப்புன் பாத்திங்கனா ஒரு குடும்பத்துல பொதுவா இப்ப தலைமுறையின் பாத்திங்கனா தாத்தா பாட்டி அவுங்க இருப்பாங்க இரண்டாம் தலைமுறை அப்டின் பத்தீங்கனா மருமகன் மருமகள் இல்ல மகள்கள்லா இருப்பாங்க மூன்றாம் தலைமுறை அப்டின் பாத்தீங்கனா பேரம்பேத்திலா இருப்பாங்க சில சமயம் பாத்தீங்கன்னா சித்தப்பா பெரியப் ப்பா அத்தை மாமா இது போல உறவெல்லா இனஞ்சு வாழ்வாங்க இப்ப கூடு குடும்பத்துடைய மு க்கிய அம்சன் பாத்தீங்கனா ஒற்றுமைதா மொதல்ல சொல்லுவாங்கே அவுங்க எல்லாருமே ஒரு குடும்பமா ஒன்னா சேர்ந்து இருப்பாங்க அங்க என்ன பகிர்வு இருக்குன் பாத்தீங்கனா வருமானம் பகிரப்படு செலவுங்கள் ப பகிரப்படும் பொறுப்புகள் பகிரப்படு இப்போ ஒரு குடும்பத்ல வந்து தாத்தா தாத்தா பாட்டி வீட்ல இருப்பாங்க அப்பா அம்மா சித்தி சித்தப்பா இருக்காங்களா அல வேலைக்கு போறாங்க பருங்க அவுங்களுடைய வருமானோ அவுங்க மட்டுமே அத வெச்சுக்க மாட்டாங்க பெரியவங்க கிட்ட குடுத்து இந்தாங்க வீட்ல இவ்ளோ செலவு எடுத்து பகிர்ந்து செய்யலா அப்டின் சொல்லிட்டு அவுங்க சொல்லுவாங்க அதே மாரி பொறுப்புகள் பாத்தேனா பெரியவங்குளுக்கு மட்டுமே ஒரு ஒரே பொறுப்ப குடுக்க மாட்டாங்க அங்க அந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தவுங்களுக்கு ஒரு ஒரு வகையான பொறுப்புகள குடுத்து செய்ய சொல்லுவாங்க அதே மாரி பரஸ்பர உதவி அப்டின் பத்தீங்கனா ஒருவருடைய பிரச்சனைய வந்து ம த்தவங்க வந்து தங்களுடைய பிரச்சனையா கருதுவாங்க இப்ப எனக்கு ஒரு பிரச்சன இருக்குதுன்னா அது என்னுடைய பிரச்சனையா இல்லாம நீங்க வந்து என்ன கேப்பீங்க என்ன ஆச்சி ஏதாச்சி எதுனால அப்டி நடந்தது நா எதாது உதவி செய்வியா அப்டின் கேக்கும் போது ப‌ ஒரு உதவியாருக்கு அதே மாரி குடும்ப தலைமை அப்டின்றது பத்தினா பொதுவா குடும்பத்துல அனுபவமிக்க தலைவர் தா தலைவராவே இருப்பாங்க யாருன்னா வயதுல பெரியவங்க தா குடும்ப தலைமைய ஏத்து பொறுப்பா நட
சரித்தொழி உங்களுக்கு கூட்டு குடும்போ நீங்க வந்து கூட்டு குடும்பத்ல வசிக்கிறிங்ளா இல்ல தனி குடும்பத்ல வசிக்கிறிங்ளா
நா தனி குடும்பத்துல வசி
தனி குடும்பத்ல வசிக்கிறிங்க இப்போ நீங்க வந்து கூட்டு குடும்ப இருக்கணு நெனைக்கிறீங்ளா இல்ல தனி குடும்பந்தா நல்லது அப்டின் உங்ளுக்கு தோணுதா
எனுக்கு கூட்டு குடும்பத்துல தா இருக்கணுன்னு விரு
விருப்போ இருக்குது எதுனால நீங்க வந்து கூட்டு குடும்பத்துல இருக்கணுன் நென க்கிறீங்க
ஏனா உறவுகள் அங்கதா அதிகமா இருக்குதுங் தோழி
ஓ உறவுகள் இருக்கறதுனால உங்களுக் கூட்டு குடும்போ நல்லா இருக்குன் நீ நெனைக்கிறீங்க நா என்ன நெனைக்கிறே அப்டினா தனி குடும்போ நல்லதுன் நெனைக்கிறே ஏனா தனி குடும்பத்திலதா இருக்கிறே எதுக்காக அப்டினா இப்ப வந்து நீங்க உறவினர்கள் வேணுன் சொல்றீங்க அதே உறவினர்களால நம்மளுக்கு நறைய நல்லது இருக்கு கெட்டது இருக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்துல மக்களுடைய அ ஓட்டத்திற்கு அவுங்களுடைய நலனுக்காக எல்லாரு என்ன பண்றாங்க அப்னா பிள்ளைங்களோட படிப்பு பிள்ளைங்களோட கல்வி இதெல்லா பாக்கும்போது ஓடிக்கிட்டே இல்ல வாழ்க்கையில ஓடி ட்டேருந்தா தா நம்மளுடைய வாழ்க்கை முறைய வந்து நம்மோ எ ரொம்ப வேகமா கொண்டு போக முடியு ஏன்னா இப்ப வந்து மணி பணோ இல்லாம எதுமே பண்ண முடியாது பணோ வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமா ஒரு காரணமாருக்கு அதுனால பணத்துக்காக ஓட்றதுனால நம்ம கூட்டு குடும்ப ல இருந்தோ அப்டினா இப்ப ஒரு செலவு பண்றதா இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்மள்க் மணி வந்து பணோ வந்து வ பண அத்தியாவச அதிகமா தேவைப்படும் இப்ப தனியா இருந்துடோனா நம்ம பிள்ளைக்கி அப்டின் சொல் நம்மள்க்கு மட்டு வாங்கிட்டு வந்தர்லா கூட்டு குடும்பத்துல இருந்தோனா எல்லாத்துக்கு வாங்கிட்டு வர்ணு அதுக்கு நம்மோ வந்து நம்ம கிட்ட நமக்கு தேவையான அளவு எல்லா இருந்துச்சுனா அது சரியாருக்கு இப்ப கூட்டு குடும்பத்துல இருக்கும் போது ஒன்னு எதாச்சு ஒரு பொருள் வாங்கிட்டு வர்ணு அப்டினா தனியா நம்ம பிள்ளைகளுக்கு மட்டு குடுக்க முடியாது எல்லாத்துக்கு சேத்து வாங்கிட்டு வரணு அப்போ அதுக்கு மெயின் கார்ணோ முதல் நமக்கு தேவைப்பட்றது என்ன தேவைப்படு அப்னா அத்தியாவசியமா